வணக்கம் என்ன பண்றீங்க நா பேசுறது கேக்குதுங்களா
ஆ வணக்கம் கேக்குதுங்க ஆ வீட்லதான் இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானா இங்க ஏதோ இங்க இந்த குட்டி பசங்கல்லா இருக்காங்க இவங்க இவங்கள பாத்துக்கிட்டு அப்படியே வந்து வேலைகளையூ பாரத்துட்டு இருக்கே உங்களுக்கு எத்தன வீட்டுல எத்தன பேரு த ஆ தம்பி தங்கச்சி அக்கா எப்டி இருக் என்னன்னு
அ எனக்கு வீட் நா அக்கா ஒன்னு நா ஒன்னு அக்கா மேரிடு சோ அக்கா மேரிடு ஆச்ச சாயி ஒரு பாப்பா இருக்கா அப்பறோ நானு அம்மா அப்பா பாட்டி இருக்கோன் வச்சுக்கோங்களே வீட்டுல
ஒ ஓகே ஓகே எல்லாருமே ஒரு மாரி கூட்டு குடும்பமாவே இருக்கீங்க
ஆ மா
ஓ சரி சரி சரி ஓகே ஓக்கே அக்கா மேர் கல்யாணோ ம் ஆ எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நானு அப்பா அம்மா தம்பி எனக் கு கல்யாணம் ஆயிடுச்சு தம்பிக் கல்யாணோ ஆயிடுச்சு தம்பிக்கு ஒரு பையெ இருக்கா எனக்கு ஒரு பையெ இருக்கா
ம் ம் ம்
அவ்வளதா வேற ஒன்னும் பெருசா இல்ல அ அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப கல்யாணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலே அ கல்யாணத்துல நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க உங்க அக்கா கல்யாணோ பண்றப்போ நீங்க உங்களுக்கு என்ன வயசு ஆச்சு நீங்க கல்யாணத்துல என்னெல்லா வந்து நீங்க வந்து எதிர்பார்த்தது நடந்தது மிஸ் பண்ணது அ அந்த மாரி ஏதாவது ஆ இதெல்லா இருந்திருக்கா உங்களுக்கு
ஆ அப் எனக்கு கரெக்டா ஒரு இருவத்தி ரெண்டு வயசு இருபத்தொரு வயசு இருக்கோ அக்கா கல்யாணத்துக்கு அம் என்ன ஜாலியா இருந்துச்சு அ
அந்த அளவுக்கு பெருசா நீங்க வந்து எதிர்பார்ப்பு பரப்புன்றது இல்லையமே எப்படின்னா நாக்கே நா சொல்றேன பர்ஸ்ட்டு என்னன்னா வந்து இப்ப எனக்கு கல்யாணோ ஆகறப்போ என் தம்பி வந்து ஒரு சில வேலைகள்ல்லா பண்ணுவா இதெல்லா பண்றது இதெல்லா எடுத் போட்டு பண்றது ஒரு பெரிய மனுஷ தன்மையா நறய வந்து வேலைப் பண்ணுவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நா வந்து எ தம்பி கல்யாணத்துல வந்து வேலைகள் வந்துட்டு என்னால எதுவும் பண்ணமு டியல ஏன்னா நம்ம தா வந்து மாப்பிள வீடுன்னே வச்சுகோங்களே அந்த மாதிரி ஒரு கெர்த்தவே இருந்துட் டோம் அது இல்லமா அந்த டைம்ல வந்து நா வந்து குட்டி பையன் வயித்தல இருந்தனால என்ன பண்டே அந்த அதிகமல்லாம வேல அப்படின்னு மத்தது வந்து நா பண்ல ஆனா வந்து ஒரு ஒரு சில இதெல்லா பாக்குறது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும் ஏ நா வந் எனக் கல்யாணம் பண்ணது வந்து வித்தியாசமா இருந்தது அவனுக்கு கல்யணம் வந் ரொம்ப வித்தியாசம இருந்த து ஆ அதுல வந்து நறய எதிர்பார்த்தே எப்படில்லா பண்ணனோஅப்படிலா பண்ணனோ கூட இப்படி இருக்கணோ அப்படி சுத்தணோ இல்ல என்னால வந்து ஃபோட்டோ கூட நைட்ல எடுத்துக்க முட்ல அந்த அளவுக்கு அவ்ளவ் கூட்டம் வந்திருந்துச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆனா அந்த அவங் கல்யாணத்துல வந்து இந்த இந்த பாட்டு கச்சேரில்லா நெறையா பண்ணுவாங்கல்ல இந்த பாட்டுகள்ல்லா நெறைய பண்ணுவாங்களா அந்த மாரி போட் டவங்க வந்து நடனம் ஆட்னது ஆ ம பொண்ணு மாப்புள்ளைய நடனமான மாட வெக் கிறது இந்த மாதிரிலா வேலைகள் பண்ணாங்க அங்க வந்தவங்க எல்லாமே ரொம்ப வந்து சந்தோஷமா வந்தவங்கள்ளா சேந்து வந்து விளையாட ஆடினாங்க அப்டினே சொல்லலா எல்லாருமே ஆனா குட்டி பசங்கல்லா சும்மா போட்டு தாக்குனாங்க அந்த அளவுக்கு வந்து நல்லாவே போச்சு அதே மாரி பாத்தீங்கன்னா ஆ இந் நெறைய கல்யாணத்துல பாத்தீங்கன்னா இந்த க மெஹந்தி போடுறது அந்த மாதிரி நெறைய விழாக்கள்லா இருந்துச்சு அதெல்லா இந்த இதுல இல்ல நீங் அக்கா கல்யாணத்துல அந்த மார்லா எதுவும் எப்டி கிராமத்து சைடுல இருந்த மாரி பண்ணீங் களா இல்ல வந்து வீட்ல செஞ்சத வீட்ல பண்ணீங்களா இல்ல திருவணமண்டவத்துல பண்ணீங்ளா எப்
ஆ மண்டவத்துலதா பண்ணோ அ கிராமத்துல எப்பவு இருக்க மாரி ஒரு மாரி சிம்பிளாதா இந்த மாரி ஆடல் பாடல் அந்த மார்ல்லா எதுவு இல்ல வேல நெறைய இருந்துச்சு அப்டியே வேல செ ஹ கல்யாண கல்யாணம் முடியும் போது வேல செஞ்சு டயர்டுதா இருக்கு அ அந்த மாரிதா இருக்கு அ ஃபுல்லா அத ஓடிட்டே இருக்க மார்ருக்கு அந்த அத வாங்கிட்டு வர்ற இங்க போக அங்க போக அது கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கரெக்டா ஆ வீட்ட சுத்தி சுத் தம் பண்லானு சொல்லிட்டு அந்த மர செடியல்லா வெட்ட போயி ஒரு மரத்த வெட்டும் போது கைல கரெக்டா கத்தி வச்சு வெட்டிக்கிட்டே வெரல அப்ப க கையில கை ஃபுல்லா ரத்தோ அந்த டைம் அப்பாக்கு ஒடம்பு சரியில்ல சோ நா மட் டு நானு அம்மாவுந்தா தோட்டத்துக்கு போறது ஆடு மாடு பாத்துக்கறது அந்த மாரி வேலைல்லா இருந்துச்சு அ சோ கை ஃபுல்லா பெரிய கட்டு அ கட்டு போட்டு தையில் போடல ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமதா போயிடுச்சு தையில் மட்டு போடல தையில் போட்டா இன்னு வலிக்குன்னு சொல்ட்டு மேண்டேஜ் போட்டு சுத்தி வச்சிட்டுருந்தோ சோ வேல ஆ தோட்டத்துக்கு போறது அ கல்யாணத்துக்கு
என்னனா வந்து ஒரு பெரிய மனுஷனா வந்து நீங்களு அதுல வந்து ஒரு அ பங்கு வகிச்சிருப்பீங்கன்னே சொல்லலா கரெக்டா
ஆமா அது மாரி வேல செய்யறதுலே ஓடிடுச்சு அப்டியே போ நல்லாதா இருந்துச்சு ஜாலியா போச்சு அ நீ ரொம்ப ஆ ரொம்ப என்ஜாய் பண்ற மாரி இல்ல ஒரு மாரி வேலையா வேல செஞ்சுட்டு இருந்த மாரி இருந்
ஆமா அப்பா கூட இருந்திருந்தார்ன்னா கொஞ்சொ நல்லாந்துருக்கு அவுருக்கு ஒடம்பு சரியில்லாத ப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சோ ஒரு வேலைப்பழு அதிகமாவே இருந்துருக்குன் சொல்லலா கண்டிப்பா இது இப்போ எனக் கு ஒரு சில விஷயங்கள் வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து நா வந்து யோசிச்சே இப்போ அத பத்தி தெரிஞ்சுக்கலானு ஏனா உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலா அதனால நா கேக்குறே என்னனா ஒரு விஷயோனா வந்து இந்த நீங்க மரோ வெட்றத பத்தி சொன்னீங்கல்ல மரம் வந்து இந்த இந்த சின்ன பசங்க வந்து மரம்லா வெட்டக்கூடாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கே அது வந்து ஏனா வளர்ற பசங்க அப்டின்றனால வந்து மரம் வெட்டக்கூடாதுன்று கேள்விப்பட்டிருக்கே நீங்க மரம்லா வெட்டுறீங்க அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையு இருக்காதா
ஆ தெர்ல பச்ச மரத்த வெட்டக்கூடாதுனு சொல்லுவாங்க ஆ அந்த காய் காய் புடிச்சிருக்க மரோ காய் இருக்க மரத்தெல்லா வெட்டக்கூடாது ஆ அந்த மாரி சொல்லுவாங்க ஆ அந்த மாரி சொல்லுவாங்க மத்தபடி நார்மலா அந்த ல்லாத இருக்க மரோ எல்லா இருக்கு இல்ல செடி ஆ வீட்டை சுத்தி மொளைச்சிருக்குல ஆ தேவையில்லாத அன்வான்டட் மரத்தை அந்த மாரி வெட் வெட்டுறதுனா அது ஒன்னு பிரச்ச னையில்ல அந்த காய் புடிச்சு நெறைய காய் புடிச்சிருக்கு அ அந்த மாரி இருக்க மர த்ததா வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க
சேரி சேரி சேரி அது ஒண்ணு அது ஏ வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க அதுக்கு காரணோ ஏதாது உங்களுக்கு தெரியுதா அது
ஏ எனக் தெருஞ்சு அம் அ என்ன காரணமா இருக்கலாம் அப்புடின்னா நல்ல ஒரு ஈல்டு
விருட்சம் ஆ அது அதுதா நானு யோசிச்சே என்னன்னா நா ஏ இத பத்தி ம் கண்டிப்பா இத நா ஏ கேக்குறேன்னா எ வீட்டுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு சின்ன கொழந்தைய வச்சிருக்கா அந்த பொண்ணு என்ன பண்ணா வீட்டுக்கு முன்னாடி வந்த ஒரு அ இந்த இந்த நம்ம இவருக்கு விநாயகருக்கு எல்லா ஒரு மாலை போடுவோல்ல அந்த மரோ அந்த செடி வச்சிருந்தோ அது என்னது எருக்கஞ்செடி எருக்கஞ்செடி எருக்கஞ்செடி எருக்கஞ்செடி வந்து வீட்டுக்கு முன்னாடி மொளச்சிருந்தது அந்த எ அந்த செடி பூவோட த மொளச்சு நல்லாவே வெ பெருசா இருந்தது அடியோட வந்து அவ வந்து அத வந்து அவளே வந்து அருவால வெச்சு வெட்டி போடுறா எனக்கு இத பாக்குறப்போ என்னால அவள்ட்ட சொ என் அவள்ட்ட பேசுறது இல்ல அதனால நா அவள்ட்ட சொல்ல நானு இத வந்து யாருமே அவள்ட்ட சொல்லல ஆனா வந்து ஒரு ஒரு நாளு அத வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு எடமா வெட்டி வெட்டி அவ வந்து தூக்கி போட்டா நா ஏ அதெல்லா வந்து அது வந்து இது பண்ணது வந்து அவர் பண்ணது தப்பா ரைட்டான்னு தெரியில ஆனாலு அதுக்கப்புறோ அவ இப்ப ரெண்டாவத வந்து அவளுக்கு கொழந்த பொறக்க போது அந் அந் அது அந்த டைம் அதுக்கு முன்னாடியே அவ வெட்டிட்டா எனக்கு இதெல்லா வந்து பாக்குறப்போ ஏ எப்டின்னா இது ஒண்ணு பண்ணா பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து இந்த கடுகு செடி வெக்க கூடாது அப்டின்டுதா நா கேள்விப்பட்ருக்கே ஆ அது எனக்கு கேள்வி படல நானு ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு வீட்ல கடுகு செடி தக்காளி செடியு வெளில போட்டு வளத்துகிட்டு இருந்தா எங்க அப்பாகிட்ட சொன்னா எ கடுகு செடியாம்பா இது யாரோ சொன்னாங்க அப்டின்னா கடுகு செடி வீட்ல வளக்கக்கூடாது அப்டின்னு சொல்றாங்க இது சொன்னா இத மாரிலா அவா தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றால தெர்ல்ல ஆனா யாருமே வந்து அந்த பச்ச மரத்த வந்து வெட்ட மாட்டாங்க இவ இப்டி வெட் வெட்றது வந்து எவ்ளோ ஒரு பெரிய பாவோன்றது அவளுக்கு தெரிய மாட்டேக்குது யாரு சொன்னாங்களா இல்லையானு தெரில அடியோட வெட்டிடா அவ அத அங்க வந்து வெறு இங்க கீழ இருக்ற தண்டுதா அப்டியே கடக்குது இதுக்கு இதனால வந்து என்ன ப்ராப்ளம் ஆகுன்றது வந்து எனக்கு என்னதா வந்து அவள்ட்ட பேசுனாலு அவளுக்கு எனக்கு மனசு கஷ்டமா தா இருக்கு இவ்ளுவே ட்ட கூடாது சொல்றப்போ ஆனா அவ திருந்த மாட்டா நம்ம அவள்ட சொல்லி ஒரு பயணு இல்லனால நானு அத பத்தி பெருசா எடுத்துக்கல நீங்க இதுல என்ன நீங்க இத பத்தி ஏதாது சொல்ல விரும்புறீங்களா
அ எனக்கு பெருசா எனக்குமே ஐடியா இல்ல பட் ஆனா சொல்லி கேள்விப்பட்ருக்கே இந்த மாரி காய் புடிச்ச மரோ அந்த மரத்தியெல்லா வெட்டக்கூடாது பச்ச மரத்த வெட்டக்கூடாது அது
நா வந்து நா வந்து இதப்பாத் ஒரு பக்கத்து வீட்ல ஒருத்தர் வந்து ஒரு இந்த இந்த இருக்கும்ல இந்த நெறய ஒரு வுட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெலைக்கு போகுமே அது பேரு செம்மர கட்ட செம்மரம் ஆ பக்கத்து வீட்ல நிறைய நிறைய செம்மரம் இருந்துச்சு அது நிறைய பெருசா வளந்திருந்தது அத வந்து அவருக்கு என்ன பிரச்சனன்னு தெரில அந்த வீட விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரரு அவரு இந்த மரத்தல்லா வெட்டலாம்னு சொல்ட்டு மலையில சாய்து என்னமோ சொல்லி வெட்டிட்டாரு அத இன்னோத்தர் வீட்டு மரத்த அவர் வெட்டனாரு அந்த சொந்தக் க்காரங்க இங்க இல்ல வேற ஊர்ல இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சு வந்து கேட்டு எல்லா பண்ணாங்கன்னா அந்த ஆளு அவ்வளோ மரத்தயும் வெட்ட விட்டதுனால அவங்க வீட்ல வந்து ஒரு மரணமே நிகழ்ந்துச்சு அந்த ஒரு அவங்களோட மனைவி வந்து இறந்துட்டாங்க அந்த நல்ல மரம் நல்லா அ நல்லா வந்து பாத்தீங்கன்னா காத்தோட்டமா நல்லாவே இருந்து நிறைய நல்ல பெருசா வந்துருச்சு எல்லா செம்மரத்தையு வெட்டி எல்லா தென்னமரமுல்லா இருந்தது தெல்லா தென்மரத்தயு வெட்டிட்டாங்க வெட்டி ஒரு ஒரு ஒரு மாசம் கூட முடில அந்த வீட்ல வந்து ஒரு அ அவங்க மனைவி வந்து இறந்துட்டாங்க இதெல்லா வந்து எதுக்கு இதெல்லா பண்ணனு இதெல்லா வந்து தேவயில்லாத வேலைகள் அவங்க வீட்டுல இருக்கிறதுதா அவங்க பாக்கனு பக்கத்து வீட்ல இருக் க்கதெல்லா பாத்து பண்ணி காசு ஆசப்பட்டு பண்ணி கடசில ஒரு உயிர் போனதுதா மிச்சோன்னனு நா சொல்வேன்
கண்டிப்பா கண்டிப்பா
இந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்ளும்
ஆ இந்த மாறி நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி படுறேன் பட் ஆனா அதுதான் கரெக்ட் அடுத்தலங்க வீட்டுல இருந்து ஒரு மரத்த வந்து அவங்க பர்மிஷன் இல்லாம இவங்களோட தேவைக்காக வெட்டி வித்துட்டாங்களா அந்த மாறி பண்ணிட்டாங்களா
அப்படி இல்லப்பா அது வந்து செம்மரன்றனாலே காசு வரும் பாத்தீங்களா
அதான் அவங்க காசுக்கான இவங்க தேவைக்கு
தாத்தா வெட்டனாங்க கடைசியில அதுல ஒரு பயனும் இல்ல சொந்தக்காரங்களே வந்து அத எடுத்துட்டு போய் அவங்க வித்து காசு வாங்கிட்டாங்க எதுக்கு அது வி வெட்டணும் இருக்கு தெரியல அவங்க எந்த காரணத்துக்காக வெட்டாங்கன்னு தெரியல தென்ன மரம்ல்லாம் அவ்ளோ காய் புடிச்சிருக்கும் எப்பவுமே அது எல்லாத்தையுமே வெட்டி போட்டாங்க இதனால வந்து கடைசியில ஆமா கண்டிப்பா தப்பு தான் ஆனா வெட்டினது வந்து அவர்ல ஆள் வச்சுதான் வெட்டனாங்க இருந்தாலும் அது தப்பு தானே இந்த மாதிரில்லாம் பண்ண அடியோட வெட்டி எடுத்துட்டாங்க அந்த இடத்துல வந்து ஒன்னும் காணம் மின்னாடிலாம் அவ்வளவு மரங்கள் போட்டு அங்க இடமே வந்து ஒரு சில்லா இருக்கும் அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கு சரி இந்த ஆ எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் இப்போ இத நான் எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டு நா பண்றேன் நீங்க உடனே எனக்கு கால் பண்ணுங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கழச்சு கால் பண்றீங்களா
ஆ சரி ஓகே ஓகே ஓகே ஆ சரி சரி